அலோ
ஆ சொல்லுங்க
வணக்கம்
க்கம் சார் எப்டி இருக்கீங்க
வணக்கம் மேடம் நல்லாருக்கே எம்பேரு ஈஸ் வரன் தாங்கள் பேர் என்னன் தெர்ல
பேரு மென்ஷன் பண்ண கூடாதுல்ல சார் இதுல
பரவால்ல விடுங்க தெரியல எனக்கு அந்த புரொசீஜர் தெரியலம்மா சாரி உம் உம்
நா பிஸ்னஸ் பண்ணிட்ருக்கேமா ஹலோ
சாப்ட்டீங்களா சார்
சாப்ட்டேமா இப்ப தா சாப்ட்டு உக்காந்துருக்கே நீங்க கால் பண்ணிருந்தீங்க நீங்க சாப்ட்டீங்களா
எஸ் சார் சாப்ட்டாச்சு
நல்லாருக்கீங்களா வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
டூ மினிட்ஸ் சார் நா கால் பண்றே
உம்